ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஹாய் குட் மானிங்
யா குட் மானிங்
உம் என்ன பண்றீங்க சாப்டாச்சா
நீங் சாப்டீங்ளா
ஆஹ் நானு சாப்டாச்சு
உம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்னக்கி
க்கே என்னால்ல சாப்பட இட்லி
அப்டியா சரி சரி நா பாஸ்தா சாப்ட்ட
த்தா‌ வெஜ்ஜா
ஏ இல்லல நார்மல் தா எஃகு எக் பாஸ்தா
ஓகே ஓகே
உம் இல்ல ல்ல அம்மாதா குக்கிங்கு அம்மாயிட்ட இந்த இந்த குக்கிங்லாம் பா தெரியும் பட் ஆனால் நம்ம இருக்கிற டயத்துக்கு எங்கிட்ட குக்கிங்கலாம் வாய்ப்பே இல்லை எந்திரிக்கிறமாக ஒர்க்
இல்ல சில பேரை பேச்சலர்ஸ் எல்லாம் நல்லா சமைப்பாங்களல்லைய
உம் ஆமா ஆமா கரெக்ட் தான் நம்ம வீட்டுல இருக்கனாலும் நமக்கு ப நமக்கு வந்து சமைக்கிற வேண்டிய வேலை இல்ல
ச சமைக்கல தெரியுமா
தெரியும் அதெல்லாம் தெரியும் எல்லாமேல்லாம் சமைக்க மாட்டோம் கொஞ்சம் இந்த மாதிரி பாஸ்தா மேகி அதுக்கப்புறம் பசைங்க கூட சேர்ந்து சுத் ஆஹ் வெநீர் போடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் பிரியாணி கொஞ்சம் சமைப்போம் அந்த மாரி
உம் உம்
உம் சும்மா பசங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி கூ ட்டாஞ்சோறு இந்த மாரிலாம் ஆக்கிரமல சோ அததுல அப்டியே பழகிக்கிறது
ம்மா பிரண்ட்ஸோட சேந்துச்சுன்னா நல் செய்வாங்களே தந்தூரி போடுறது எங்கயாலும் பசங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க நறைய பசங்க நல்லா சமைக்கதான் செய்றாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பேச்சுலர்ஸ் பசங்க உண்டு அவங்க வீட்டுல பிரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட் ட்டு அவங்க ஒரு டூ டேஸ்க்கு சேர்த்தே சமைச்சு குடுத்துருவாங்க ஃபரிட்ஜ்ல வெக்கறதுக்கு
அப்படியா
நம் மலையாலிஸ் போல பட் நல்லா அவங்க பவுல்ல வெச்சு எடுத்துட்டு வருவாங்க நல்ல வாச சமா தான் இருக்கும் சாப்
ஓ செரி செரி ஆ ஆனா எங்கடுத்த அத வாய்ப்பே இல்ல சாப்பிட முடியாது ஒரு நாள் சமைச்சு கொடுத்து கேட்க வேண்டியதுான அப்பனா
அஹ் அவங்க வந்து அந்த எடுத்துட்டு வராங்க இல்லையா செஞ்சு அவங்க சமைச்ச எடுத்துட்டு வரும்போது பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லாவும் நல்லாவும் இருக்கும் அதனால வந்துட்டு தோணும் சாப்பட்டு பாக்கலாம டேஸ்ட் என்னாச்சு அப்பின்னு தோணு நமக்கு பிரிட்ஜில வெக்க தந்ததுனாலே உம் ப
வச்சுக்குவோம் குடுத்த வாக்க காப்பாத்து
ஆஹ் ஆமாமா ஆனா ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்னு ஒண்ணும் செய்வாங்க என்ன கடலக்கறி சிக்கன்ல என்னனா செஞ்சுன்னா அவங்க ஓக்கு போறதுனால ஒரு டூ டேஸா செஞ்சு அப்டியே உள்ள வெச்சுக்கிறது வந்து அப்டியே சூடு பண்ணி எதுனா தோச இல்ல சப் பத்தி
ஆமா ஆமா அப்ப அப்ப டெய்லி வச்சோம்னா டெய்லி எங்க வேல போற வேலைக்கு போறக்கே கரெக்டா இருக்கு இதுனா ரெண்டு நாளைக்கு வச்சோம்னா அதுபாட்டுக்கு இருக்கும் பிரிட்ஜ் இருக்குல அப்டின்ற மார் வ
ஆனா செய்யும் போதெல்லா சேத்தே வந்து செஞ்சுருவாங்க
உம் அதுவும் அவங்க வந்து சோறு வெஞ்சன அந்த மாரி எல்லா போகமாட்டாங்க நீட்டா சப்பாத்தி அந்த மாரி இருந்தா கூட ஓகே கடலக்கறி அது இருந்தா ஓகே
உம் ஆனா மாவெல்லா அரச்சு குடுத்துருவாங்க கொஞ்சம் ஆப்பம மாவெல்லா கொஞ்சமா செஞ்சு செய்றாங்கல்ல சில பேரு செய்றதுக்கே வந்து இதுபண்ணுவா அவங்க வந்து பட் அவங்களுக்கு ஆஃபீஸ்ல ஃபுட் எல்லா இருக்கு அது இருந்தாலு அதெல்லா சாப்டாம வீட் வீட்ல செஞ்சு சாப்டணும்னு சொல்லிட்டு வீட்டு்ல சமைக்கிறா அது பெரிய விஷய தான
ஆமா ஆமா பரவாயில்லதா ஆமா வெளிய சாப்ட்டா அது வேற ஏதாச்சு இதாகு எதுனா வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாரி இருக்கு அப்டின்னுட்டு அது கேரளாகாரங்க அந்த விஷயத்து சோ சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கரெக்டா தா இருப்பாங்க உம் நீங்க எந்த ஊரு
நாங்க திருநெல்வேலி
திருநெல்வேலி ஆஹ் ஓகே ஓகே அப்ப அங்கருந்து கேரளா பக்கன்றனால எல்லா நெறய பேர் அங்க ஒர்க் பண்றாங்க
ஆஹ் நெறைய கம்பெனிஸ்ல்லா இருக்குல்ல அங்க
உம் இப்பதா இந்த பேரு ஜோகோ வேற அங்கன்னா
ஆமா அதனாலதா இல்லன்னா அந்த அளவுக்கு இதாருக்காது
ஆ அதா ஜோக் அங்க ஓபன் பண்ணதுனால இப்ப கொஞ்ச ஃபெமிலியரா நல்லாவே ஆயிருக்கு அது இப்ப எங்க ஊர்ல வேற குற்றால சீசன் வேற போனீங்களா குற்றாலம்ல்லா
போல ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய்
ஓ அப்டியா நாங்களா உங்க ஊருக்கு வர்ஷோ வர்ஷோ இயர்லி வந்து டூ டைம்ஸ் வந்துட்டு வந்துருவோ குற்றால சசீசன் ஸ்டார்ட்
சர் சில பேரு அது வந்து அந்த சீசன் ஸ்டார்டா னாலே வர ஆரம்பச்சிருவாங்க அது ஒரு ஏஜ்ல அந்த மாரி இருந்தோ இப்ப கொஞ்சம் வயசு யரிச்சுதா
அந்தளவுக்கா வயசாயிருச்சு உம்
போக முடியல
உம் நாங்கல்லா உங்க ஊருக்கு அந்த குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டாவே அவ்ளோதா இருந்தா போயிரு
நெறைய வெளியூர்ஸ்ல இருந்து நெறைய பேரு வருவாங்க
ஆஹ் மட்டோன்
அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டாலே உள்ளவே அவ்ளோ பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே எங்க இருந்து எல்லாமோ வருவாங்க அந்த சீசன் குளிக்
ஆமா தண்ணிதா மூலிகைத் தண்ணிலே
சில பேரு பாட்டில்லல புடிச்சிட்டு போவாங் நிறைய தண்ணி மூலிகை தண்ணி ஆஹ் அப்டிண்டு ஆமா
ம் அங்கிருந்து வருவாங்க நெக்ஸ்ட் வீக் டுவெண்டீன்த் ஒரு காலேஜ் ஃபிரெண்ட்ஸோட பிளானு அதுக்கப்புற டுவெண்ட்டி எய்த் வந்து ஏரியா பசங்க கூட பிளான் போட்டிருக்கோ ரெண்டு வாரோம்
ஓகே ஓகே
ம் அது ஒரு நல்லது அங்க வந்து ஒரு டூ டூ டேஸ்க்கு வந்து இருந்துட்டு அப்டியே குளிக் இ இது பா பாலருவி சிற்றருவி எல்லா அருவியும் போறது
ஆமா நல்லாதான் இருக்கும் ஆனா அது நல்லா தனியா சிங்குலா வந்த ந பார்க்கது ஃபிரெண்ஷ்ஷோட வந்தாதா அந்த அப்புற அஹ நல்லா இருக்கும் ஜாலியா
ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா அது ஒரு நாங்க எல்லாம் வேன் புடிச்சு வரும் ஒரு இருபத்து அஞ்சு பேர் வருவோம் வந்தோம்னா ஒரே ஆலப்பறம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு நாங்களே சமைச்சு அந்த மூணு நாள் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடடுறது
உம் ஓகே ஓகே
அந்த மாதிரி இருக்கும் நாங்க மதுரதான் மதுரைல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லாம் வந்துடும்
உம் சேரி சேரி சேரி
உம் நீங்க என்ன பண்றீங்க அவ ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க் பண்றீங்களா
நானும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒயஃப் இல்லே ஒய் ப்ளஸ் ஓக்
ஓ அப்படியா ஓ ஓகே ஒர்க்கன்றது இந்த ஒர்க்க சொல்றீங்களா இல்ல நார்மலா வெளியே ஒர்க் பண்
இல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
ஓ ஓகே ஓகே உம் உம் எங்க திருநெல்வேலிலியேவா
உம் ஆமா
ஓ சேரி சரி ஓகே ஓகே உம் அதனால சொந்த ஊர்ல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா
ஆஹ் சொந்த ஊர்ல இருந்தே வேலை பார்க்க வேண்டிதான் வேற என்ன வழி ஓ போறதுனால தானே அப்படிய கொஞ்சம் ப்ச் நல்லாவும் இருக்கு ஆனா பட் பேலன்ஸ் பண்ணணும் ஃபேமிலி ப்ளஸ் ஒர்க் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல
உம் ஆமா ஆமா ஆமா
மேனேஜ் ஆக மாட்டேக்குது
ஓ அப்படியா ஆமா
சமக்கிறது தொவைக்கிறது மடிக்கிறது இப்டே போது
ஆஹ் இதலா ஓர் க்கு வந்தா இங்க ஒர்க்ல வேற இது டாஸ்க் கம்லீட் பண்ணனும் அதாவது போடி
இது கூட மேனேஜ் பண்ணிர்லா வீட்ல போயிட்டு எல்லா அப்டி அப்டி கெடந்தா தா யாருனாச்சு வீட்டுக்கு வந்தது என்னமா வீட்டை இப் அப்படி வச்சிருக்க அப்டியே அப்பதா தூக்கி அடிச் த்ர்லாமானு வரும் ஆ அவன் பிர ச்சனா வந்தீங்களா உக்காரமாட்டியே சாப்ட்டமா போனோமா இல்லாம ஏமா ப் எப்டி வச்சுக்கிறீங்க அப்டி வச்சிருக்கீங்கனு ஆ பேசுறதுக்காகவே யாரனாச்சு வந்துருவா அப்ப வீடு எப்போ வந்து அசிங்கமா இருக்கோ அப்பதா யாருனாச்சு வருவாங்க. கிளீன் ல்லா பண்ணி வச்சிருக்கும் போது
ஒருத்தங வர மாட்டாய்ங்க என்னைக்கு டா இதா இருக்கும் நா தேடி பாத்துக்கிட்டே இருப்பாய்ங்க போல போய் குறைச்சிட் சொல்றதக்காண்டியே பாத்து பாத்து வருவாங்க போல
அதுக்காகவே வரு இவரோட பாட்டி அது வீட்டு பிள்ள எப்டி வச்சிருக்கு அப்டி வச்சிருக்கு அப்டின்ட்டு ஒகே சொல்றவங்க வந்துட்டு சொல்லிட்டே தா இருப்பாங்க அத நம்ப இவுங்ளுக்காக நம் ப வந்து எக்ஸ்டா டைம் எடுத்து கிளீன் பண்ணு நெனச்சா வீடு ஃபுல்லா கிளீன் பண்ண வேண்டி
ஆமா ஆமா அப்ரோ நம்ப ஒடம்பு நம்ப ரெஸ்ட் இருக்காது
போனது இல்ல ஆ வாரத்துல ஒரு நாள் லீவு அந்த ஒரு நாள் லீவே எப்டி போச்சேனிங்லே முடிஞ்சிரு
ஆமா அந்த ஒரு நாளுதா என்னமோ வந்து நல்லா சமச்சு குடுமா அப்டினு சொல்லி சொல்றது அதமோ அதா விக்
அத ஒரு நாளு தா சமைக்கவே மாட்டே நானு
அப்டியா அன்னிக்கு ஒரு நாள் ஃப்ரீயா உம்
தின்னோ மார்னிங் டிஃபனு லஞ்சு அப்றோ பதனொரு மணிக் கு ஸ்நாக்ஸு அதுஇதுன்னு எதனாச்சு செஞ்சிருவே இந்த சண்டே மட்டு கால்ல பத்து பதனொரு மணி ஆவு எந்திருக்கறதுக்கே
அப்டியா ஆமா இன்னிக்கு ஒரு நாளாச்சு இந்த
கொஞ்ஜோ தூங்கலா ஆனா அப்பதா காலைலயே வந்து கோழி போன மாரி கண்ணொடிஞ்சுரு
அது நமக்கு அன்னைக்கு தா முழிப் போது ஆபிஸ் போற அன்னைக்குலா வந்து முழிப் வராது அன்னிக்குன்னு பாத்து டக்குன்னு முழிப்பு வந்துரு
அப்பதா எனக்கு
எவனாச்சு ஒருத்தே எழுப்வுட்ருவாய்ங்க ஏதாச்சு ஒன்னு இதாகு
உம் அப்பதா தூக் கேராது அதனால சண்டே ஒரு நாள் வந்து கொஞ்சோ ரேர்ருதா சமச்சு சாப்பறது எஞ்யாச்சு வெளில போச்சுனா வெள்ள சாப்ற மாரி இருக்கு அப்டி இல்லன்னா ஒரு தீஃப் ஃபோரோ க்ளாக் ஆய்ரு லச் சாப்பற்துக்கே மார்னிங் டிப் டிபன் பண்றது கெடையாது நேரா லஞ்சுதா
உம் சேர் சேர் பரவால த்ரீ ஓ கிளாக் ஃபோரோ கிளாக் குடுக்கும் போது வீட்ல சாப்பட்றதுக்கு ஆள் இருக்காங்களா
ஆஹ் சண்டே மட்டு அதே திட்டி திட்டிதா சாப்டுவாங்க எல்லாரு
ஆஹ் உம் சாப்றதுன்னா சாப்டுங்க இல்லனா மதியத்துக்கு சேத்து சமைக்க மாட்
ஆமா மதிய கூட எங்கயாச்சு கல்யாண வீடா இருந்தா கூட போயிட சண்டே சண்டே எங்கனாச்சு கல்யாண வீடா இருந்தா கூட அழகா தூங்கி முழிச்சு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு எந்திரிக்கறமா ஃப்ரெஷ் ஆய்ட்டு அம்மி கெளம்பி அழகா போயிறலா
ஆமா அங்க போனா கூட பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கெடக் சோ நம்லு வந்து ஃப்ரீயா நல்லா ஒரு சாப்பாடு சாப்
சாப்பிட்டேன் நல்லா வெத்தலை பாக்கெ சாப்பிட்டோமா ஒரு தூக்கத்தை போட்டோமா
அப்டின்னு சொல்லி ஆமா அதுலயே வந்து டைம் பாஸ் ஆய் போயிரும் அப்டியே உம் சேரி ஓகே கே அடுத்தகால்லே பேசுவோமா